வணக்கம் தோழி ஹலோ ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ இப்போதா கேக்குது ஆனா சவுண்ட் கொஞ்சோ கம்மியாதா கேக்குது
இப்ப கேட்குதுங்ளா ஆ எனக்கு நல்லா கேக்குது
ஆ ஓகே ஓகே எனக்கும் இப்பதா கேக்குது எப்டி இருக்கீங்க நலமா இருக்கீங்ளா
ஆ நா நல்லமா இருக்கே எப்டி போய்ட்ருக்கு இன்றைய நாளு
ம் ரொம்ப சூப்பரா போயிட்ருக்கு என்ன சமச்சாச்சா சாப்டாச்சா
சமச்சாச்சு இன்னிக்கு ஞாயிற்றுக்கிழம வேற இல்லயா ஞாயிற்றுக்கிழம அப்டினாலே வந்து சமையல் வேல வந்து கொஞ்சோ அதிகோ தா ஏனா ஞாயிற்றுக்கிழமேல அசைவம் தா எல்லா இந்த நடக்குற்து ஓட்றது ஆ ஆ நா அசைவோ நல்லா சமப்பே ஆனா சைவோதா அது என்னவோ எனக் சரியா சமக்க வராது
ஓகே ஓகே எனக் அப்டியே உல்டா எனக் இப்ப வந்துட்டு சைவோ சமைக்கோனா அசைவோ சமைக்க வராது ஓர்ளவு சமைப்ப
அப்டியா அது எப்டி நா அசைவோ பாத்துக்கிட்டிங்கன்னு வச்சுகோங்களே நீங்க எத போட்டாலோ அந்த ஒரு ருசி குடுத்துறு சாப்பாடு நா இந்தாயி ஒரு ஆமா இதுக்கு ஒரே ஒ இதுவே கெடயாது இந்த இதுக்கப்போ இந்த வெங்காயதுக்கு அப்றோ தக்காளி போடணு அந்த மாதிரி இல்ல அசைவத்துல அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண வேண்டியதெலா இல்ல
ம்
ஏனா அந்த வெங்காய மட்டோ நல்லா வதங்கணோ வதங்கிடாலே அது ஓரளவுக்கு நல்ல சுவை குடுக்கோ அசைவத்துல சைவமு சைவ எப்டினா எங்க வீட்ல விரும்ப மாட்டாங்க யாரு அதனால தா அதுல் நாங்க ஒன்னோ சமச்சதில்ல ஒரு வேள அத அதிக சமச்சிருந்தா ஆமா அசைவ நல்லா விரும்பி சாப்டுவாங்க அதாவது எப்டினா ஞாற்று நா அ ஞாயிற்றுகெழம
பத்தி சொல்லுங்க நா தெரிஞ்சுகுறே உங்களுக்கு ரொம்ப புடிச்ச டிஷ்ஷ நீங்க நல்லா சமைக்குற டிஷ்ஷ பத்தி சொல்லுங்க
அதுவேனா பிரான் தொக்கு இருக்கு இல்லியா அத நல்லா பண்ணுவே எப்டினா அதுக்கு நம்ப இஞ்சி பூண்டு சாதார்ணமா அசைவோ அரக்கிறோ இல்லியா அப்ப என்ன செய்ணோ அப்டினா மிளகு வந்து கொஞ்சோ போட்டுக்ணோ மிளகு சீரகோ சோம்பு அதையுமே அதுல போட்டு அரச்சிக்கிட்ணோ அரச்சிகிட்டு எப்பவு போல இந்த கறி மத்த கறி எல்லா சமைச்சு சிக்கன் எல்லா சமைக்கிறோ இல்லையா அதே மாதிரிதா எண்ணெய் போட்டு ஆனா நல்லெண்ண போடணு நல்லெண்ண அப்பறோ வந்து கறிக்கெலா போடுற மாரி பட்ட கிராம்பு அத போட்டுட்டு வெங்காயோ போட்டு நல்லா வதக்கணு அந்த பொன்னிறன்னுவாங்க இல்லையா அது அப்டியே வரு அந்த மனமே வரணு அது வந்து அப்டியே நம்ம உணரணு அந்த இது அது அப்பறமா ஹப் அப்பறோ இந்த இஞ்சி பூண்டு இதெல்லா போட்டுட்டு அத வதக்கிட் டு அப்பறோ கறி மசாலா போடுவே அதன் பிறகு நா வீட்லயே வந்து பெரும்பாலு வந்து மிளகாத்தூள்லா அரைச்சிக்கிற பழக்கோ கடைல வாங்க மாட்டே நம்ம அது மாரி அரச்சி சமைச்சாலே அது ஒரு ருசி குடுக்கு
ம் ஆமா அந்த அரச்சு வச்சுக்கிட்டோனா அது வந்துட்டு நமக்கு தேவைப்படுற ப்ப யூஸ் பண்ணிக்கலா ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி ருசியு நல்லா இருக்கு
ஆமா அதே மாரி தக்காளி வந்து அரச்சி போட மாட்டே அந்த பிரான் தொக்குக்கு அ கட் பண்ணி போடுவே நறுக்கி போடுவே அதுக்கப்பறோ நல்லா அத அப்டி பிரான் போட்டு பிரான் எப் டினா ரொம்ப வெந்துருச்சு வச்சுக்கோங்களே ஒரு மாரி ரப்பர் மாரி ஆயிடு அது கொஞ்சோ இதுவலே இந்த மசாலாலா நல்லா சுண்டுன பெறகு தா இந்த இது போடணு இறால போட்டுட்டு அது கொஞ்சோ சுண்டி வந்த பெறகு எடுத்துருணு அது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு அதனால இந்த ஞா யிற்று கெழம ஆனா எப்டி இந்த நடக்குறது ஓடுறது பறக்குறது அது எல்லா ருக்கு அதா அப்டிதா போகு ஞாயிற்றுக்கெழம ஆனா
ஓ ஓகேக்கா ஓகேக்கா ம் இப்ப எங்க வீட்ல இன்னைக்கி ஞாயித்துக்கெழமனோன நாங்க பண்ணது என்ன அப்டின்னா இன்னைக்கி ஒண்ணு அசைவோ சமைக்கிறது வழக்கந் தா இன்னைக்கி டக்குனு என்ன தோணுச்சு அப்டின்னா செரி கடைல பிரியாணி வாங் க்கிலாமே அப்டி தோணுச்சு
செரி செரி
சேரின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு பக்கத்து ஐ மீன் கொஞ்ச தூரத்துல ஒரு கட இருக்கு எங்களுக்கு ஃபேவரட்டான கடனா அந்த கட தா செரின்னு சொல்லிட்டு மதியானம் பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க எங்க அண்ணே செரின்னு சொல்லிட்டு நாங்கல்லா சாப்ட்டு ஒரு ரெஸ்ட்ட போட்டுட்டோ
செரிதா பிரியாணி சாப்ட்டாலே வெயிட்டு தான அது தூக்கோ வரும் பாருங்க அவ்ளோ சுகமா இருக்கு என்ன சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா
தூங்கிட்டு நைட்டுக்கு தா செரி என்ன சமைக்கலா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு திங் பண்ணிட்டு இருக்க பேசாமா தோச ஊத்திட்டு ம் மல்லித்தள சட் டினி அரச்சிருவோமா இல்ல வேறு எது பண்ணுவோமான்னு யோசனையா இருக்கே நீங்க அங்க என்னக்கா சமைக்கப் போறீங்க
நானு தாம்பா என்ன யோசிக்க நா எது யோசிக்கல எ பையன் கேட்டான் என்னம்மா சாப்பாடு அப்டின்னா மதிய வச்ச ரைஸ் சாதோ இருக்குடா அப்டின்ன சாதம் தானான்னு இழுத்தான் அப்டின்னா அவ சப்பாத்தி கே க்கறான்னு அர்த்தோ எப்போமே ஞாயிற்றுக்கிழம ஆனா இரவு ஆயிடுச்சுன்னா சப்பாத்தி தா இருக்கு ஏன்னா மதியத்தில வந்து அசைவம் சமைக்கிற இல்லையா அந்த அசைவமு சப் சப்பாத்தியு வந்து கா ஒன்னு காலையில இருக்கு அப்டில்ல நைட்டு இருக்கு இன்னைக்கு காலையில தோச போட்டுட்ட அதனால இப்போ நைட்டு வந்து சப் பாத்தி தா பண்ணணு அத போய் இதுக்கப்பறோம் செய்யணு ஆனா என்னா ஒண்ணு இந்த புழுக்க த்துல ஒரு நிக்கவே முடியலங்க அந்த அடுப்பறையில அவ்ளோ ஒரு புழுக்கோ அப்பா
கரெக்டா சொன்னீங்க கரெக்டா சொன்னீங்க எனக்கு இப்பெல்லா அதனால தா தோ ச இட்லியே ஒரு ஒன் ஒன் வீக்கு ரெண்டு வீக்கா வந்துட்டு போடாமே இருந்துச்சு ஏனா தோச ஊத்தனம்னா நமக்கே அதுல அனல்ல நிக்க முடியாது என்னத்தன் சொல்லிட்டு போடாம இருந்துச்சு அப்றோ வீட்ல எல்லாரு கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங் எங்க அண்ணலா என்ன தோச இட்லியே கண்ணல காட்ட மாட்டாங்கறீங்க அப்டினதுக்கப் றோ இப்பதா போட்ருக்காங்க மாவ அரச்சிருக்காங்க
ஆ எங்க வீட்ல எப்டி வச்சுக்கோங்ளே நா வந்து கல் வந்து பெரிய தோச கல் வச்சிருக்க அதுல எல்ல எப்பயுமே வந்து ஒரு கரண்டி மாவு ஊத்துவோ இல்லையா நா ரெண்ட்ர கரண்டி ஊத்தற ஊத்தி நல்லா பெரிய தோச ஒரேடியா முடிச்சு விட்றது ரெண்டு தோசைக்கு மேல எல்லா தெனரனு அந்த மாரி போட்டு வுட்ற து முடிய மாட்டேங்குது எவ்ளோ நேரங்க நின்னு தோசைய சுட்டுக்கிட்டு ஆதா ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால பெருசு பெருச ஊத்தி வுட்ருவ கொஞ்ச பெரிய கல் அப்டிங்கறதால அப்டி பன்னாலு தோச அப்டிங்கிறது வந்து ஈஸியா இருக்குது நா வந்து பெரும்பாலு இட்லி வந்து செய்யறது இல்லைங்க
ஓ ஆனா இட்லி தானக்கா ஈசி
ஈஸி ஆனா கழுவுணு இல்லியா அது ஒரு கஷ்டோ எல்லாரு ஆனா அப்டிதா சொல்வாங்க எனக்கு அது என்னவோ கழுவுறது வந்து ஒரு கஷ்டமா இருக்கற மாதிரி இருக்கு
இல்லல்ல நீங்க சொல்றது கரெட் அதா எங்க அம்மாவு சொல்லுவாங்க நீ பாட்டுக்கு இட்லி ஊத்திட்டே இருக்கியே அது கழுவுறது கஷ்டமா இருக்கு தோச ஊத்தும்பாங்க ஆனா நா என்னத்த நெனைப்பேனா தோச நின்னு ஊத்திக்கிட்டு அனல்ல நிக்கணு அதுக்கு பேசாம இட்லிய ஊத்தி வெச்சிட்டா நம்ம பாட்டுக்கு வந்திடலாம் நா இப்டி நெனப்பே எங்க அம்மா அப்டி நெனப்பாங்க
ஆ அதுதா நானு முன்னாடி வந்து ஒரு வாடகை வீட்லதா இருந்தே அப்போ இந்த பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க என்ன கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏங்க நாங்களா இட்லி தாங்க ஊத்துறோ இட்லி தாங்க ஈசி அப்டிம்பாங்க நா சொல்றது என்னால கழுவலா முடியாது அதுக்கு தோசனா ஒரு பெருசா ரெண்டு தோசய ஊத்தி வுட்டனா முடிஞ்சு போது இதுக்கு யாருங்க கழுவிகிட்டு இருக்கறது அப்டின்னுவாங்க பெரும்பாலு இட்லி அப்டின்னா அ இன்னைக்கு மாவரைக்கிற அப்டின்னா அடுத்த நாள் மட்டுதா இட்லி சுடுவே மத்தநாள் அதுக்கப்பறம்லா இட்லி பெரும்பாலு செய்யறது இல்ல அப்றம் வந்து தோச தா நீங்க மாவு அரைக்கிறது உண்டா இல்ல வெளில வாங்கிப்பீங்களா
இல்ல இல்ல மாவு அரைக்கிறதா எங்க வீட்ல வெளில வாங்க மாட்டாங்க
ம் ம்
அது எங்களுக்கு செட் ஆகாது அதனால எப்போமே மாவு அரச்சறது அப்டி இல்லேனா தோச இட்லி இல்லேன்னா சப்பாத்தி மாவுமே அரச்சிட்டு வந்து வச்சிருக்கோ அதனால டக்குன்னு சப் பாத்தி போட்டுக்கலா இல்லேன்னா பூரி போட்டுக்கலா அ அதுவு இல்ல அப்டின்னா மைதாமாவு வாங்கிட்டு வந்துருவோ
ஆ ஹா ஹா செரி செரி சப்பாத்தி மாவுனா வெறு கோதும மா கோதும மட்டு போட்டு அரைப்பீங்ளோ கோதும மாவுக்கு சப்பா த்தி மாவுக்கு வெறும் கோதுமயா ஆ செரி ஆனா எங்க பக்கோ என்ன தம் செய்வாங்க அந்த சுண்டல் இருக்குல்லையா வெள்ள சுண்டல்
ம்
அதெல்லா கூட போட்டு அரைக்கிறாங்க ஆனா நா இதுவரைக்கு அரச்சது இல்ல நா எப்மே கடைலதா அந்த ஆசீர்வாதா இருக்கு இல்லயா அதுதா வாங்குவே ஆனா கேள்விப்பட்ருக்கே ஆனா நானு இன்னு அரச்ச இல்ல கேள்விப்பட்ருக்கேன் மாவு வந்து இப்டிதான் அரைக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு அப்றம் உளுந்துமாவுக்கு நீங்க எந்த அளவு போடுவீங்க தெரிங்களா எனக்கு ஆ அரிசி தோசைமாவ அரைக்கிறோம் இல்லையா அதுக்கு எப்டின்னா நான் வந்து னா அரிசி நாலு போடுவேன் நாலு கிளாஸ் அப்டின்னா உளுந்து வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் அந்த மாரி போடுவேன் சிலர் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் உளுந்து போட்டா நல்லா இட்லி வரும் அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க செரி அதனால் கேட்டேன் உங்களுக்கு அம்மா சமைப்பு ப்பாங்க அம்மா அறைப்பாங்கன்னு நெனைக்கிறேன் இல்லையா அதனாலதான் அதனாலதான் அதுனாலது அனுபவம் இல்ல போல செரி செரி அப்றம் தோழி கொழந்த பையன் நல்லா இருக்கானா
ஆ நலமா இருக்கான் இப்பதான் தூங்கிட்டு இருக்கான்
அததான் சத்தம் இல்லை
ம் ஆமா ஏன் இப்பல்லாம் ஈவினிங் போல தூங்கிறான் நைட்டு ஃபுல்ல சிவராத்திரி ஆயிடுது
ம் அந்த சிவராத்திரி நமக்கு சேர்ந்து இருக்குமே அவருக்கு மட்டும் இருந்தா பரவால்ல
ம்
இந்த குட்டி பசங்க இருந்தாலே அதானே பகல் ஃபுல்லா தூங்குவாங்க நைட் ஆனா நம்மள தூங்க விட மாட்டாங்க
கரெக்ட் கா கரெக்டா சொன்னீங்க இருந்தாலு நம்மலு உக்காந்து என்ன பண்றது அவங்க பண்ணுற அட்ராசிட்டிகல்லா பாத்துட்டு இருக்க வேண்டியத
அதுதா அப்புறம் தோழி வேற என்ன முக்கிய செய்திகள் எப்டி போயிகிட்டு இருக்கு
வாழ்க்கை எப்டியே போயிட்டு இருக்கு
போற ஓட்டுறது ஓட்டத்துல நானு ஓடிக்கிட்டே இருக்கேன்னு போயிட்டுருக்கா
ஆமா தோ அப்டியே அது போயிட்டு இருக்கு நா அது பின்னாடியே போயிட்டுருக்கே
சரி
நிறைய பேருக்கு வாழ்க்க அப்டிதா போயிட்ருக்கு
அதுதா இல்லத்தரசிகள் வந்து பெண்கள்னாலே அதேதானே எழுந்த மா இன்னைக்கு என்ன சமச்சோ இன்னைக்கு என்ன பிரச்சன இருக்குது நாளைக்கு என்ன சமைக்கணு பிள்ளைங்கள எப்டி பாத்துக்கணு இதேதா நம்மளுடைய சிந்தனை
அப்டியே வாழ்க்க போயிட்ருக்கு
ஆமா நமக்கு இத தாண்டி வேற எதுவு யோசிக்கிடவு முடியாது
ம் ஆமா தோழி வாயு அது என்ன றது ஒரு வட்டோ அந்த வட்டத்த போட்டு அதையே சுத்தி சுத்தி வாங்கங்கிற மாரி அதையே சுத்தி சுத்தி வர வேண்டியதுதா
ஆமா கண்டிப்பா அப்டிதா போயிகிட்டு இருக்கு நன்றி தோழி இவ்ளோ நேரோ வரைக்கு நெறைய கருத்துக்கள் நம்ம வந்து பகிர்ந்துகிட்டோ உங்களோட பேசுனது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஆமா கண்டிப்பா இன்னோரு உரையாடல்ல வந்து உங்கள நா கண்டிப்பா கண்டு சந்திக்கிறே தோழி நன்றி நன்றி தோழி